ஆல்ரெடி இந்த நம்பர்ல மூணு பேசி இருக்கே ஆனா அந்த மூணுமே ஜீரோ ஜீரோ ஜீரோ
சேர் சேரி
ம்
ம் என்ன பண்றா
சாப்ட்டு முடிக்க போறே
ம்
முடிச்ட்டே
சாப்ட்டு முடிச்சிட்டியா
ம்
ம்
ம்
ம்
ம் அப்றோ
அப்புறமா அப்புறோ எனக்கு தூக்கமா இழுத்துன்னு போது ம்
நைட்டு போய் சீக்கிரோ தூங்கு இப்ப மூட்
ம் ஏ நைட்டு எல்லா வரமாட்டன்து தூக்கம்
அது என்னவோ உண்ம தா
ம்
நா பகல்ல ரொம்ப நேரோ தூங்குறதா இருக்கு வெறுப்பா அவ என்ன திட்றான் மரணமா தூங்குற நீ என்னாலயே உன்ன எழுப்பவே முடி திட்னா தெரியுமா
ஆமா சத்தியமா நீ எழுந்துக்கவே மாட்ற
ஃபோன் வர்றதே தெரியமாட்டுது எனக்கு
அன்னிக்கி எத்தினி கால் தெரியுமா பண்ணீகுனே இருந்தேன் எடுக்கவே இல்ல
அதா அவன் திட்டுரான் அவன் காலே நான் அஞ்சாறு கால் பண்ணிட்டு இருக்க எடு ம் என்னை சண்ட போடுறா அதுக்கப்புறம் நா ஒன்ன எழுப்ப மாட்டே அது தூக்கத்துல நா என்ன பண்ணுவ தூக்கத்துல ம் ம் ம் அவன் இன்னும் டென்ஷன் ஆவா
ம்
ம் இப்ப இப்ப தூங்குறேனா நைட்டு தூக்க வரும் ஆனா அவன்கிட்ட கால் பேசுறேன்னா
ம்
ம் நோநா நா இன்னைக்கி இன்னைக்கு நாளைக்கு முச்சிடும்ன்னு நெனக்கிறே எல்லா காலுமே
நானு முடிச்சிருவே இன்னைக்கி நாளைக்கி
செரி அது உன்னோட ஐடிக்கு நா வந்து பண்ணி பாக்குறே அந்த ஐடில இப்ப இன்னு வந்து நா வந்து எட்டு கால்தா பெண்டிங்ல இருக்கு
ம்
ம்
எந்த ஐ டி
இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஐ டி
ஆமா ஆமா
எட்டு கால் பெண்டிங் இருக்கு
ம்
இதுல இருவது இப்ப பேசுனது ஒண்ணுன்னா இன்னு பத்தொன்போது இருக்கு
புரியல எனக்கு ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ம் இன்னு ஒண்ணுத்துல
இன்னு ஒன்னுத்துல தெரியல ஏ ஐ டில இன்னு ஒரு அஞ்சு கால்
எத்தின காலு
அஞ்சு ஓ ஏழோ இரு
ம்
அப்டி கண்ண சொறுகுதா பைய
ஆமா ப்ரோ கண்ணு சு
உண்ட மய உண்ட மயக்கம்
ம்
நா நெனச்சது இப்போ ஏ இப்போ இப்போ பேசுனா சீக்கிரமா அமென்ட் இது பண்றாங்களா அப்ப பண்ணா சனிக்கிழமைக்கு சனிக்கிழமைக்குள்ள ஒரு ஆயிரூபா வந்துச்சுன்னா நல்லா இருக்கு
ஓ ஓ வந்துச்சுனா
ஆமா டிரஸ் எடுத்து தரப்போறா அவனுக்கு இப்ப வந்து ஒரு ப்ப ஒரு எட்நூரூபா இருக்கா
ம்
இது வந்துரு இன்னைக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அப்றோ அடுத்த அமௌன்ட் சீக்கிரமா ஜென்ரேட் ஆகி சனிக்கிழமைக்குள்ள வெளிகெழம இல்ல சனிக்கிழம்ம மதியான அது மாரி வந்துட்டா கூட நல்ல இருக்கு ரெண்டாயிரூவாய்க்கு டிரஸ் எடுத்து குடுத்துருவே போடுறதுக்கு ட்ரெஸ்சே இல்ல தெரியுமா டிரஸ்சே இல்ல ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா அவன்ட்ட நல் நெறைய ட்ரஸ் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிப்பல்லா பா இப்ப என்ன ஆச்சுன்னா பசங்க வருவானுங்கல்ல இங்க எப்பயுமே டரெஸ்சிங் கொஞ்ச யுனிக்கா பண்வா வா காமனா இல்லாம யுனிக்கா பண்வா அப்ப என்ன ஆயிச்சுன்னா நல்லா இருந்துச்சின்னா டேய் மச்சா ஒர் ட்ரஸ் குடுறா வெளிய போட்டு போறே அப்படின் சொல்லி வாங்கிட் போயிடுவாங்க
ம்
அப்டி வாங்கிக்கினு போய் போய் ட்ரெஸ்ஸே வரா வராம ஒரு தடவ ஒரு நாலு தடவ என்ன ஆயிடுச்சுன்னா பசங்க கிட்ட குடுத்துட்டு ரிட்டன் வாங்குனப்ப அவனுக்கு வந்து அலர்ஜி மாரி ஆயிடுச்சு ஒடம்புல முதுகுல ஒரு மாரி வெட்டு வெட்டு வெட்டு வெட்டாயிரிச்சு எப்டின்னா முதுக முதுகளவுக்கு கோடு கோடா இந்த ஏணியில இருக் ஃபுல்லா கோடு கோடு கோடு கோடு கோடு கோடா அப்டின்னா ஒரு புலி இப்டி கீறிட்டா எப்டி இருக்கு
ஆமா ஆமா
அது தழும்பா மாறுது அந்த மாரி முதுகு ஃபுல்லா இருக்கு மேல இருந்து கீழ வர கு இது என்னடா அப்படி சொல்லி நான் கேட்டதுக்கு இந் மாரி வந்து ட்ரெஸ்ஸூ மாத்தி போட்டனால அலர்ஜி மாரி ஆயிருச்சுன்ருந்தா இப்போ ஓரளவு கம்மி ஆயிச்சு அது
ம்
அப்போ அப்டி குடுத்து போனது போனதாவே இருக்கு
ம்
அப்ப இப்ப ட்ரெஸ்ஸே இல்ல ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா முழுசா பத்து சட்ட கூட அவன்ட இல்ல இப்போ
ம்
ஒரு நாலு பேண்ட் என்னமோதா இருக்கு
ம்
செட்டா இது போறோ ட்ரெஸ் சொன்னல்ல கடைக்கு போறோன்ட்டு அவ ஆயி எப்டி இருந்தாலு அவனுக்கு எதுமே வாங்க மாட்டா சரினா இன்னு ரா ஒ கிளினிக்ல வந்து சேலரி வந்து வீட்ல கணக்கு ப்பாங்கள்ள இப்ப எப்டின்னா இந்த இப்ப என்ட்ட இருக்க காச நா இந்த மாச கடைசி வரைக்கு நா வச்சிருந்தே ஒரு ஆயிரரூபா வந்து பேலன்ஸாயி வச்சிருந்தேன்னா அப்ப நா செலவு பண்லா அதுக்கப்றோ ஏன்னா அதுக்கப்புற அடுத்த மாச சேலரி வரு அதா கணக்கு கேப்பாங்க புரிதா அனால இப்ப என்னாலு பட்டுன்னு எடுத்து செலவு பண்ண முடியாது திடினு வந்து எதுக்காவது எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயர் ரூபா குடு ஐநூறு ரூவா கொடுனாங்கனா நா திருதிருனு முழிக் கூடாது பத்தியா
ஆமா
எடுகாம யோசிக்குற
ம்
அதே மாரி இந்த ஆஃப்ல கன்ஃபார்ம் இவ்ளோ காசு வரும்னு என்னால நெனைக்க முடில எல்லா எடுத்துட்டு கூட நா ரிட்டன் இதுல போட்டுருலா புரியுதா ஆ அவ்ளோ ரிஸ்க் இருக்கறதால தா சரி இப்ப நம்ம பேசணுனா தப்புனா அவங்க வேலிடேஷன் பண்றப்போ காஸ் கி வந்துச்சுன்னா நல்லாருக்கு அப்டின்னு
ம் புரியுது உ நெலம
ஆமா எனக்கு பாத்து பாத்து பன்றவ என்னால எதுமே
உங்கிட்ட இருந்தா நீ பண்ணதான போற
அதா இருந்தா பண்ண போறே அதா இருக்கவே மாட்டதே அதா வெறுப்பா இரு அதா வேலைக்கு போயிருப்பனா அவங்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்துருவ இ மே ல போனு
ம்
இ எம் ஐ ல எத்துருவ கேட்டுருப்பா ரெண்டு வருஷமா கேட்டுனுருக்கா ஒன் பிளஸ்
ம்
அதா ஒன் பிளஸ் இப்போ புத்தினு சம்திங் ஏதோ ஒண்ணு வந்திருக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னா குட்டியா இருக்கா
ம்
அறுவதாயிரமோ எழுவதாயிரமோ சொன்
ம்
ஏட்னுமா கன்ஃபாம் எடுத் ஆ நவம்பர் இன்னொன்னு ஏதோ லான்ச் ஆகுதுன்னா சிக்ஸ்டீன் லான்ச் ஆகுதுன் சொன்னா கவலபடாத அ அது நவம்பருக்குள்ள இந்த இந்த வருஷத்துக்குள்ள ஃபோன் எத்துற எத்து குத் எடுக்கலா அப்டின்னு சொன்னா
ம்
ம் அதுக்குள்ளே இப்ப எனக்கு வேலை கட்ச்சிச்சுன்னா மூணு மாசோ சேலரி வாங்கிட்டன்னா பே ஸ்லிப் சமிட் பண்ணனா ஏ பெர்லயே ஒரு லோன் எத்துருவே அதா இ எம் ஐ
ம்
அதா யோச்சி
ம்
பர்சனல் அக்கௌண்டே சேல்ரி சேலரி கிரெடிட் ஆகுற மாதிரி வெச்சிக்கலாமா
வெக்க முடியாது
சேலரி அக்கௌண்ட் தனியா வெச்சிக்கணு பர்சனல் அக்கௌண்ட் தனியா வெச்சிக்கணுமா
ஆமா சேலரி அக்கௌண்ட் உனக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க அவுங்களே ஆல்ரெடி இருந்தா விட்டுருவாங்க அவுங் கிட்ட கேட்டு பாரு நீ போற ஆபிஸ் ல
நா இப்ப பேங்க்ல தான ட்ரை பண்ண போறே
ம்
அ ம்
ம் ம் கண்ணே மணியே கண் இமையே
பாப்பாவ பாத்தியா இப்போ ஒரு படோ வந்துருக்கே அந்த பாப்பாவ லாஸ்டலின்னியோ எவ்ளோ குட்டியா பாத்த தெரியுமா அ தனுஷ் படத்துல
எந்த பாப்பா
இப்போது ஒரு
இப்போ
ஏய் கட்டாகுஸ்தி
எந்த படத்துல தனுஷ்
தனுஷ் பயோ வந்து தங்கச்சி அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்கல தங்கச்சி கண்ணு தெரியாம பெய்டுமே லாஸ்ட்டு என்ட்ல
கண்ணு தெரியாம
ஏய் சாரா ஜாராடி இப்ப ஒரு படோ வந்துருக்கே ஒரு பெண்ணு
எனக்கு தெரியல தெரில தெரில
நா அனுப்புறே அந்த பொண்ணு உன்னு குட்டியா பாத்தே
ம்
இப்ப அந்த படத்துல இங்கிலீஷ் பேசுது நம்மள தூக்கல தூங்கணு
ம்
ஐயோ அவா ஆன் பர்த்டே இங்கிலீஷ்ல தா அந்த பொண் அந்த பொண்ணு ஏ தெரியுமா இது படத்துக்கூப்ட்டாங்க அவங்க வீட்ல அவுங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு கொழந்தையிலயே அவ்ளோ மாடன் மாடர்னா ட்ரெஸ் போட் அந்த பொண்ண நடக்க வெச்சு வீடியோ எடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு நடக்கவே தெரியாது அந்த கொழந்தை கொழந்ததா அவ நடக்கவே தெரியாது மாடர்ன் டிரஸ் போட்டு நடக்க வெப்பாங்க அந்த மாரி ஆமா